ஹலோ கேக் ஆ சொல்லுங்க சொல்லுங்க ம் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு
கீ ரைஸ் தாங்க தலக்கறி சொன்னாங்க
புரியில
தலக்கறி தலக்கறி
தலக்கறி ஆ ஓகே ஓகே
தலக்கறி அதுக்கப்றோ சிக்கன் கொழம்பு அ அப்றோ மீன் க்ரேவி, ப்ரானு
இல்ல எனக் புரியில
மீன் க்ரேவி, ப்ரான்
இல்ல புரில மீன்ஸ் அந்த புரில கிடையாது
அ
இருக்ற ஊற்றது பறக்கறது ஓட்றது எல்லாமே
எல்லாமே எல்லாமே ஏ வீட்டுல ஞாயித்துகிழம கிழம பாத்தீங்கன்னா இப்டிதா இருக்கு எங்க வீட்ல செஞ்சாங்கன்னா ஒரேடியா ஒட்டுக்கா செஞ்சு எல்லாத்தை கூப்டுவச்சு சாப்டுதா போவோ
பேம்லியோ
ஜாயிண்பேம்லில்ல தனித்தனிய இருக்குறோ சண்டே சண்டே மட்டு இப்டி இருக்கோ
ஆ நைஸ்
அது ஒரு நாள் தா எல்லா மூஞ்சியு பாக்க முடியு மீதி எல்லநாலு எங்க பாக்க முடியு அந்த ஒரு நாள் மட்டுதா எல்லா மூஞ்சியு பாக்க முடியு ஆ உனக்கு ஆகல பாத்துருக்கிறோ நெக்ஸ்டு இயர்கு அப்பறோ
ஓகே ஓகே
பொறுமயா பண்ணிக்கலா
ஆ
உங்க ப்ரதர்க்கு மேரேஜ் ஆயிடுச்சா
இல்லல்ல ரெண்டு பேருக்குமே ஆக்ல
ஓகே ஓகே
ம் ஆக்சுலி அது பாத்துட்டு இருந்தாங்க அண்ணாக்கு அப்பதா பெரியப்பா ஒரு த்ரீ மந்த்ஸ் பிபோர் எறந்துட்டாரு
அதுனால அண்ணா எல்லாமே வந்தாங்க இங்க
ம்
இப்போ சின்னன்னே அப்ராடு போயிட்டா பெரியண்ணே இங்க ஜாப் கெடச்சிருக்கு இங்க அவனுக்கு
ஆ தேங்க்யு
ம் வேற டிஸ்ட்ரிக்ல ஜாப் கெடச்சிருக்கு அங்க பண்ணிட்ருக்கா சி யு வா இருக்காங்க
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்
ம் சின்னன்னே நெக்ஸ்ட்டியர் ஜன்வரி ரீல லீவுக்கு வர்றன்னு சொல்லிருக்கா வந்து பாத்துட்டு போறோ அப்டின்ட்டு
ஓகே ஓகே ஓகே
பெரியப்பாவோட வேல இருக்கு அத பண்ண சொன்னோ ஆனா யாருமே பண்ண மாட்டேன்டாங்க
அவ்ங்க என்ன வேல
பெரிப்பா நா போலீஸாயிருக்காரு இன்ஸ்பெக்ட்ரா இருந்தா ரு எங்க டிஸ்டிக்ல
ஓ தெரியாதுங்க
ஆட்டடாக் வந்துருச்சு அவருக்கு சோ
சேர் சேர் சேர் சேர் சேர்
இப்பதா பியூமன்ஸ் ஆச்சு
ஓ நா எங்க டாடிலா எறந்து நா சின்ன பையனா இருக்கு போதே எறந்துட்டாரு நா எனக்கு என்ன ஒரு பத்து வயசுல இருக்குபோதே எறந்துட்டாங்க
ஓ கோ
செ சவன் இயர்ஸ் ஆச்சி சவன் செ சவன் இயர்ஸ்
செவன் இயர்ஸ் ஆச்சா
ம்
ஓகே ஓகே
நானே இந்த வர்ஷம் எப்பிடிற ஓடுன்னு நானா வெயிட் பண்ணிட்டிக்குறே
அப்ராட் போற்துக்கா
அப்ராட் போறதுக்குதா வெயிட் பண்ணிட்டு இருக்குறே அது நம்ம பழ்னி பழ்னி பாதையாத்ர வெயிட் பண்ணிட்டிருக்கிறே
ஓஹோ அஜிதுக்கு
ரொம்ப புடிக்கு எனக்கு ஆமா
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு என்னோட பேவரட் காடு முருகர்தா
நம்ம எப்பமே முருகர் தா வேற யாருக்குமே இல்ல
ஆமா எப்பமே ஃப்ஸ்ட் பிரயாரிட்டி தா வந்துட் டு எனக்கு வந்து சிவன் வந்து நெக்ஸ்ட் தா புடிக்கும் ஃப்ஸ் த்து முருகர புடிக்கு அதனால கல்து இதுல வந்து உத்தராட்சக் கொட்டையப் போட்டிருப்பே அப்புறோ என்னோட செயின்ல வந்துட்டு ஓம் போட்டுட்டு டாலர் போட்டுருக்கே
என்னோட ஃபோன் என்னோட ஃபோன் வால்பேப்பரே எடுத்தனே முருகர் ஃபோட்டோதா இருக்கு எப்பவுமே கால எந்தந்துச்சு பாத்தான முருகர்த
அது என்னோட ராசிக்கு முருகறதா சொல்லுவாங்க
சேம் சேம் செம் டு யூ நா மேஷோ
ஆஹா
மேச ராசி பரணி நட்சத்திரோ
மேஷமா
நீங்க
ஆ விருச்சிக ராசி
ஓ
எனக்கு தா திருச்செந்தூர் போகணுனு சொல்லுவாங்க
ஏங்க நா வந்து திருச்செந்தூரு போணு போணுன்னு எத்தன வருஷமா இருந்தே போன வருஷ தா நா போனனே
அப்டியா அது சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லா வந்துட்டு அவரு கூப்பிடணுனு எனக்கெல்லா கெளம்புற நேரத்துல கெளம்ப முடியாம ஆயிடுச்சு எல்லா பேக் பண்ணி புது பேக் வாங்கி எல்லாமே பேக் பண்ணி காலையில ஆறு மணிக்கு நாங்க வந்துட்டு ட்ரெயின் ஏடுறோ எனக்கு விடிய காலல மூணு மணிக்கு என்னால போ முடியாம தடுத்துருச்சு
ஆ அ
ஆ
இதாச்சு உங்களுக்கு பரவாயில்ல நா மால போட்டு டைம்ல ஃப்ஸ்ட் வருஷோ போட்ட இதோய அடுத்த வருஷோ வந்ததுனா நாலாவது வருஷோ ஆ ஃப்ஸ்ட் வருஷோ போட்டப் ப நல்லபடியா நா போயட்டு வன்ட்டே கால்ல கொப்பளம் போடாம எதுவு போடாம நா போய்ட்டு வன்ட்ட ரெண்டாவது பாத்தீங்கன்னா போட்ட டைமிங்ல அ என்ன ஆச்சுன்னா எங்க மாமா எறந்தாரு மாலை போட்ட டைம்லா எறந்துட்டாரு எங்க அம்மாவோட இப்ப எப்டி நீங்க சொன்னீங்க பெரிப்பா பசங்க
ம்
அந்த மாரி ரிலேஷன் வரு எ மாமா மெட்டு ஊர்ல இருக்குறாங்க
ஆ ஆ
ஆ அவரு வந்து எறந்தொன்னே மா மாலை கழட்ட சொல்லிட்டாங்க எங்க அம்மா நா போயே ஆகணு அவ நா ஒரே புடி ஏ ஒரு வார கழிச்சல்ல கெளம்புற என எனக்கு எக்சைட்டா நா வேற என்னட இப்பிடி ஆயிடுச்சுன்ன நா முடிய முடியா மாலய கழட்டி வச்சு சரி நா போயிட்டே பழனிக்கு எப்படியே நடந்து போயிட்டே திருப்பிய அது போயிட்டு வந்தோனே இந்த வருஷ அந்த மீட் போன வருஷ அ எங்க தாத்தா எறந்துட்டாரு மால போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிய ஆக்ஸ் ஆ அ அதா அதா
ஓ ரை ஆ
காவடி எடுத்துட்டு போவோ முன்னூறு பேர் முன்னூறு முன்னூத்தம்பது பேர் போவோ காவுடியே ஒரு வேண்டுதலு
ம்
அது ஐம்பொன்ல செஞ்சிருப்பாங்க மேல புல்லா காணிக்காயை வேண்டுதல் வச்சிருப்பாங்க காணிக்க எல்லா கட்டிட்டு அத எடுத்துட்டு போவோ நடந்து ஏத்து தூக்கிட்டு போய்ருவோ அது மொத்த வெயட்டுமே ஒரு இரநூறு கிலோ வரு ஆ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவே அந்த நாலு நாள் மூணு நாள் செம்ம ஜாலியா இருக்கு ஒரு டென்ஷன் இருக்காது காலு அந்தளவுக்கு வலிக்காது போட்டு தேக்காம நடக்கணு கால ஆமா வெயில் ரொம்ப இருக்கு ஆ மேக்சிம நாங்க வெயில் டைம்ல நடக்கணுமோ ரெண்டு ரெண்டு எடத்துல என்னமா வெயில் டைம்ல நடப்போ மீதி நேரத்துல வெயி நேரத்தில நடக்க மாட்டோ வெயில் நேரத்துல நடப்போ கரெக்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு பக்கமா படுத்துருவோ அ படுத்தூங்கிருவோ எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துருவோ ரொம்ப மதியா சாப்பாடு சாப் ட்டு குளிச்சுட்டு அ திருப்பி மறுப்பூச போட்டுட்டு கெளம்பிருவோ கெளம்பனுன்னே
ஆ
ரூம் போட்ல கெடைக்கிற எடத்துல படுத்தூங்கிட்டு எந்திரச்சு குளிச்சிட்டு வந்துருவோ குளிக்க இந்த வாய்க்காலு
ஓ அந்த மாரி ஆ புரியுது புரியுதா ஆ
ஆ அப்டி போயிருவோ ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க கூப்ட்ருப்பாங்க காவடிய வந்து நாங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க அவங்க வீட்டுல வச்சே நாங்க பூச போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஏதா பைப் இருந்துச்சுன்னா குச்சுட்டு வந்துருவோ
ஓ
அப்போ ஒரு வாட்டர் பஃபால்ஸ் தா வரு அத வாட்டு பஸ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துருவோ
சேரி சேரி
ந நெறைய தடங்கள் ஆகு நானு போயிட்டு போயிட்டு வந்துடுவே எப்படியாச்சு
ம்
உங்களுக்கு நீங்க போனதுல்லையா அந்த மாரி
இல்ல அத நானு நடந்து போமாட்டே அது வேற விஷய நா ப சத்துக்கிட்டக்கே நடந்து போ மாட்டே எங்கேங்கே
என்னங்க
அது எப்டுதா நடக்கறதுக்கு எனக்கு ஆகவே ஆகாது எங்க அண்ணனுக்கு பேரு நா ராபிடோக்காரன்னு வச் வச்சிருக்கே
எங்க கூப்ட்டாலு வரணு வந்துதா ஆகணு எங்க அப்பா ஒரு ராப்பிட்டோ கார்ரு எனக்கு ஊருக்கு போனா மேக்சிமம் பேர் இப்ப சின்னனா போன இதுக்கு முன்னாடி சின்னன் வந்து ஒரு அப் அப்பா எறந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சுதா போனா அவனால இங்க இருக்க இருக் முடியலன்னு சொல்லிட்டு அது வரைக்குமே அண்ணா இங்கதா இருந்தா
ம் ம்
வெளி உ நாட்ல வெளியூர்லா போல இங்க படிச்சுட்டு இருந்தா சோ அப்போ படிச்சுட்டு வெட்டியாவ சுத்திக்கிட்டு கடந்தானா அதுனால அவே எப்ப கூப்ட்டாலு வருவா சும்மாதா இருப்பா அதுனால அடிச்சுக்கிட்டு போயிட்லா பெரியன்ன இப்ப இப் இப்போ பெரியென்ன அப்பப்ப பெரிப்பா பாக்க வருவா இல்லனாலு அப்பா இருக்காரு
ஆ நானே எங்க சித்தி கேனடாலதா இருக்கிறாங்க அங்க போயிரலாமனு ஒரு ஐடியாலக்குறே
ம்
சேரி இருங்க நா சாப்ட்டு கூப்றே
ஆ ஓக் கே ஓகே
ஆ